வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா தோழி
ம் நானு நல்லா இருக்கே தோழி
உங்க குழந்தைங்கலா எப்டி இருக்காங்க ஆ சாப்ட்டாச்சு தோழி அம்மாவ கூப்பிடுறாங்க சொல்லு என்ன தோழி உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னிக்கி எனக்கு வந்து எங்க க அக்கா வீட் ட்ல விருந்து வச்சாங்க இன்னிக்கி
ஆ
ம் ஒரே எனக்கு ஆமா தோழி அ உங்க மாமா வீட்ல ஏதோ கூப்படுறாங்களாமே தோழி உங்க அம்மா உங்க அம்மா அவுங்க அம்மா தாய் மாமா வீட்ல கூப்புட்ருக்காங்களாமே
ஆமா ஆமா தோழி
ஆ ஆ அ பத்தாவது நாளுக்கு ஏதோ கூப்ட்ருக்காங்களா தோழி நீங்க என்ன தோழி போறீங்களா தோழி
அத பத்தி யோசிக்கலா தோழி யோசிச்சுட்டு தா போகணு தோழி
அப்புடியா தோழி ஆ ஒரு நிம்ஷோ தோழி சொல்லுங்க தோழி நீங்க சொல்லிட்டே இருங்க தோழி எ கணவர் கொஞ்சோ கூப்படுறாரு
ஆ சொல்லுங்க சரிக தோழி
ஆ என்ன தோழி உங்க வீட் இன்னிக்கி வந்து எங்க வீட்ல நெய் சோறு
ம்
ஆ ஆட்டு அ அ அ அ ஆட்டு உருளக்கெழங்கு ஆட்டுக்கு என்ன சொல்றது மட்டன் கடியு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கொழம்பு வச்சிருந்தாங்க எங்க அக்கா தால்சான்னு போட்டு ஒரு கொழும்பு வச்சிருந்தாங்க அ பீஃபு சுக் க்கா வச்சிருந்தாங்க ஒரே டேஸ்ட்டியா இருந்தது எ கணவரு ரொம்ப என் விரும்பி சாப்ட்டாரு ஒரே எங்களுக்கு ஒரு ஜாலியான விருந்துதா ஆமா திரு தோழி ரொம்ப நிறைவா சாப்ட்ட தோழி எங்க அக்காக்கு கை கால்லா நல்லா இருக்கணுன்னு நா வேண்டுற தோழி
கண்டிப்பா கண்டிப்பா
ம் அவுங்க தெனமு அப்படியே சே சமைச்சு எங்க அவுங்க வீட்ல எல்லாருக்கிட்டயு அசத்தின்னு சொல்லி எ நெனைக்கிற தோழி
நானு அதுக்காக வேண்டிகிறே தோழி
கண்டிப்பாக தோழி என்ன தோழி உங்க பைய ஒரே வாலாச்சே தோழி எப்டிருக்காங்க உங்க பைய
ஆ ஆ நல்லா இருக்காங்கா தோழி விளாயடி விளாடி இப்போ ஒரேடியா தூங்கிட்டு இருக்காரு சைலன்டா இருக்கு வீடு
அப்டியா தோழி மகிழ்ச்சி தோழி இந்த பசங்க தூங்குற டைம்ல தா தோழி நம்ளுக்கு வந்து கொஞ்சோ ஃப்ரீ டைம்லியு கெடைக்கு
கண்டிப்பா தோழி இல்லன்னா இவங்க பின்னாடி ஓடுறதுக்கே கரெக்டா இருக்கு தோழி
ம் கண்டிப்பா தோழி இப்ப இருக்கிற பசங்கல்லா ரொம்ப வால் பய தோழி அவுங்ககிட்ட நம்ம ஆ கால்ல இருந்து நைட் வரைக்கு இவுங்கிட்ட போராடுறதே பெரிய விஷயமா இருக்கு தோழி
அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரதுக்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ரென்து ஏ யோச்சிருக்கணு தோழி
கண்டிப்பா தோழி கரெக்டா சொன்னீங்க இந்த பசங்களுக்கு
ட்டு வந்தாங்ளா ஸ் தோழி
ஆமா தோழி இன்னைக்கி வந்து எங்க பசங்களுக்கு மொதல் நாள் கல்லூ எ எ இந்த பள்ளிக்கூடம் போனாங்க ஒரே அவுங்களுக்கு ஹேப்பி காலையிலயே அவுங்களே எழுந்து ட்டாங்க தினமு நா அவுங்கள எழுப்பற மாதிரி இருக்கு இன்னைக்கி அவுங்கக் கொஞ்சம் ஈஸியா எழுந்துகிட்டாங்க அவுங்களாலே மொதல் நாள்னு கொஞ்ச ஹாப்பியா கெளம்பி போனாங்க நாளைள ஆமா நாளையிலந்து தா தோழி கொஞ்ச பா ரொம்ப கஷ்டமாப்பாடுற மாதிரி இருக்கு
ம் கண்டிப்பா ஒரு நாள் அவுங்க ஆசையோட ஏஞ்சிருவாங்க மறுநாள்லிந்து தா நம்ம வேல ஆரம்பிக்கு
கண்டிப்பா தோழி கரெக்டா சொன்னீங்க இந்த பசங்க வந்து ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ரெண்டாவது நாளு ஓகே தா அதுக்கப்பறமாதா டெய்லி ஏந்து அவங்களுக்கு போகவேர்க்கு போக வைக்கிற வரைக்கு நம்ம உயிரே போயிடுது தோழி அவுங்கள என்ன சொல்றது நம்ம எல்லாமே என்ன சொல்றது நம்ம லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ட்ரெஸ்சு ஆயன் பண்ணி வச்சு எல்லாமே நம்ம பண்ணி வச்ச கூட இந்த பசங்க போகறதுக்கே அழுவுறாங்க போயிட்டாங்கன்னா ஹாப்பி ஆயிடுறாங்க இங்க வெளில்ல இருந்து காலைல ஏந் காலைல ஏந்து அந்த பாத்ரூம்கு போயிட்டு மூஞ்சி கழிவிட்டு கொஞ்ச ப்ரஷ்ல்லா பண்ட்டு குளிச்சிட்டு வர்றது வரைக்கு நம்ம உயிரே போயிடுது அப்போதா அவுங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க குளிச்சிட்டு வந்தாங்கன்னா கொஞ்ச ஃப்ரீயா ஆயிருது
ஆமாங்க இந்த வெயிலுக்கு நீ தெனமு குளிச்சா தா நல்லா இருக்கு தோழி
ஆமா தோழி இந்த வெயிலுக்கு கண்டிப்பா க தெனமு வந்து தலைக்கி குளிக்கலனாலு அ கழுத்து வரைக்காவது குளிக்கணு தோழி கழுத்துல இருந்து அவுங்க தெனமு குளிச்சிட்டு போனாதா கொஞ்சோ வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒடம்பு இப்ப இருக்கிற ம் வெயிலுக்கு வந்து வேர்குரு நெறையா வரு அது டெய்லி நம்ம குளிச்சுட்டு போனா கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஸ்கூல்லயு கொஞ்ச ஸ்கூல்ல அவங்களுக்கு ஏசி பெசிலிட்டில்லா கெடையாது ஃபேன்லதா உக்கார்ணு கொஞ்ச வந்து வெப்பமா தா இருக்கு அதெல்லா நம்ம குளிச்சுட்டு போனா தா கொஞ்ச வந்து டிரால்ரெட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் பசங்க வந்துச்சு சின் என்ன சொல்றது சிடு சிடுன்னு ஆயிடுவாங்க
கண்டிப்பா தோழி இப்ப இருக்கிற வெயிலக்கு அந்த மாதிரி பண்ணாதான் சூடுக்கு நல்லா இருக்கும்
கண்டிப்பா நம்மங்க வந்து நல்ல என்ன சொல்றது குளிச்சுட்டு போனாதா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க உங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஒங்களுக்கு படி ப படிக்கிற படிப்புங் கூட நல்லா ஏறு மண்டைல
கண்டிப்பா இன்னைக்கு என்ன லன்ச்ல குடுத்தீங்க தோழி பசங்களுக்கு
இல்ல தோழி இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் டேன்னு சொல்லி ஹாஃப் டே தா வச்சாங்க நாளைக்குதா என் பையனுக்கு ஃபுல் டே இருக்கும் நாளைக்கு தா லஞ்சச் கட்டி குடுக்குற மாதிரி இருக்கும் எ பொண்ணுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் இந்த இயர் வந்து எல் கே ஜி ன்னு சொல்லி அவங்களுக்கு இந்த இயர் ஃபுல்லா வந்து அப்டேதா ம் அ அதிக அதிகமா ஒரு அதிக அதிகமா ஒரு என்ன ஒ ஒன் அஹவர் என்ன சொல்றது ஒரு மணி வரைக்குந்தா இருக்கும் ஸ்கூல அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துடுவாங்க எ பையனுக்கு மட்டுந்தா இப்போ வந்து
போக போக அவங்களுக் பழகிடு
ஆமா ஆமா இப்ப வந்து ஒரு ஒன் ஹவர் தான் வச்சு அனுப்புறாங்க அது இந்த வீக் முடிஞ்சுதான் அதுக்கப்புறமா ஒரு பன்ன பன்னெண்டு மணிக்கா இல்லைன்னா பதினொன்னு மணிக்கா அனுப்புவாங்க ஸ்கூல்லந்து
ஆமா சி கொஞ்சம் மெல்ல மெல்லமா பழக்க போடுறாங்க
ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் போடாம உடம்புக்கு அவங்க அப்பறமா ரொம்ப நேரோ விட்டாங்கன்னா கொஞ்சோ அழுகைல்லா ஸ்டார்ட் ஆயிடு அதனால கொஞ்சோ வந்து நேரோ குடுத் த்து அவங்க அவங்கள செட் பண்ற மாதிரி டைமிங் செட் பண்ணுவாங்க
கண்டிப்பா அவங்க கொஞ்சொ செட்டில் ஆனாங்கன்னா அவங்களே விரும்பி போக ஆரம்பிச்சிருவாங்க
கரக்டா சொன்னீங்க தோழி ஆமா தோழி அவங்க கொஞ்சோ அ டெய்லி ஒரு ந ஒரு அவர் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பழகடும் அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணா கூட ஒங்களுக்கு தெரியாது டைம் போறது தெரியாது ஒங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லா வந்துருவாங்க டீச்சர்சு செட் ஆய்டுவாங்க அது து அவங்களுக்கு கொஞ்சோ பழகிடு அவங்களுக் கொஞ்சோ ஈஸியா இருக்கு நம்ம நம்ம டெய்லி வர இடதான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துரும்
கண்டிப்பா இப்போ அந்த மாரி ஆனாதா பசங்க கரெக்டா ஸ்கூல் போவாங்க எல்லாமே கரெக்டா ஆகும் இல்லன்னு அடோம் புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரு நமக்கு தோழி ஹலோ தோழி